ஹலோ
ஹலோ ஆ கேக்குது
குட் மானிங்
கூட் மார்னிங் இப்பதா குட் மார்னிங்கா
ஆ ஆமா
ஆ ஆ இப்பதா கறி எடுக்க போயிருக்கீங்க பாத்தாலே தெர்து
வீட்ருந்த எழுப்பி விட்டாங்க எழுப்பவு இந்த மாரி சிக்கன் வாங்கனு அப்டின்னாங்க செரி போன பாத்தாங்க அவ்ளோ கூட்டோ
வட்டிக்கு வாங்னம்மே
ஆ வாங்கிட்டுதா வந்த வெயிட் பண்வாங்க
ம் ம்
பில்லு குடுப்பாங்க அங்க வந்துட்டு முதலில் வருபவருக்கே முன்னுரிமை மாரி ஃபஸ்ட்டு யாரு வந்தாங்களோ அவுங்கோ
ம் ம் ம் இங்க கால்லே எல்லா முடிந்து விட்டது கால்ல எட்டு மணிக்குல்லா முஞ்சிச்சு ஆ
நீ வந்து பெசாம ஹோட்டல் ஒண்ணு வெச்சிரலா செரியா
ஐய்யயோ காலே முந்த்துச்சு திங்லா பேபிம் மேனீஷ் சாப்ட்டச்சா காலையிலேயே இங்க வா குடல் கொழம்பு ஆட்டுக்கறி கிரேவி வெச்சாங்க உடு அவ்ளதா அம்மாதா எல்லாமே இன்னிக்கு எனக்கு ஒ வயிறு வலி வந்துர்ச்சா அதனால நா எதுவே பண்லா ஜாலியா பட்த்திந்தே அவுங்க என்ன கூப்புடவே இல்ல எல்லாமே பண்ட்டாங்க
அதா வாய்ஸ் கொஞ்ச டொயினு இருக்கு அப்பயே நெனச்ச நானு என்ன
கத்து கத்த முடிய்ல வய்று வலி செரி ஆனா நம்ம மெதுவாவே பேசுறே
நா எழுந்த எழுந்த எழுந்த வேகத்துக்கு எப்டின்னா இந்த மேல நம்ம நெட் நெட் ஆன் பண்ணப்போ இந்த கூகுள் போட்டோஸ்லெந்து திடீர்னு ரிமைண்டர் மாரியு சும்மா போட்டோஸ் எல்லா அடிக்கடி வரும்ல அந்த மாரி ய ஃப்ரெண்டோடது என்னோடது எப்டின்னா நாங்க தேட்டருக்கு போறப்பயு பீச்சுக்கு போறப்பயு எடுத்தோ
ம்
ரெண்டு அப்பயு நா ஒரே டிரெஸ் தா போட்டிருந்தே அவளும் ஒரே டிரெஸ் தா போட்ருந்தா சன்னா ரெண்டுமே வந்துச்சா டக்குன்னு அத பாத்துட்டே நா வாரத்துல ஞாயித்துக்கிழமை மட்டு ஏன்னா அவ ஒர்க் பண்றா நாகப்பட்னத்துல
அ அ
சேரி டிஸ்டர்ப் பண்ண வேணா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு நா வீ க்லீ சண்டே சண்டே மட்டு நா பேசுவே அவளும் பேசுவா நானும் பேசுவே அத சண்டே மட்டு ஒரு ரெண்டு மண் நேரோ ரெண்டரை மண் நேரோ பேசுவோ மத்த நேரோ சும்மா ஓரளா அப்டியே சும்மா முடிச்சு உட்டற்றது நா இன்னைக்கு மெசேஜ் பண்ணனா அவ இன்னைக்கு நைட் பாப்பா அதுக்கான ரிப்ளை வந்துட்டு எனக்கு நாளைக் காலைல தா வரும் அது ஒரு முழு நேர சோம் பேறி என்ன கேட்டா
அஹ
நால்லா அந்த மாறிதா பஸ்ல இப்ப வந்துட்டு ட்டா இப்போ நா இருந்தன்னா பேசுவா
ப்பு
மத்தங்க யாறாச்சி இருந்தா வந்துட்டு சீட்டு கிடைச்சா போதும் தூங்கு தூங்கலா அந்த டைம்ல ஃபோன் யூஸ் அந்த மாறி ஆள் கிடையாது அவ
ம் ம்
நம்மளா வந்துட்டு சேரி கொஞ்ச நேரோ பாப்போ நல்லா தூக்கோ வந்துச்சுன்னா தூங்கலா இல்லன்னா வந்துட்டு தூக் கம் வருதா இல்லயான்னு நமக்கு காலைல அந்த பஸ் ஏற்றப்பயே தெரி்ஞ்சிரும் அது எப்டின்னா நா நின்னு கிட்டு கூட தூங்குவே அந்த மாறி ஆளு அது
நா நின்னாலே ஒரு ஸ்டேபிளா நிக்க மாட்டே கீழ உழ் சும்மா மெதுவா பஸ் ஆடிச்சினாலே அவுங்குளுக்கு முன் யாருமே உழ மாட்டாங்க மோஸ்டா நா ஒரு ஆள் மட்டு போய் கீழ உழுந்துன்னே இருப்பே பைத்தியோ மாட்டோ எல்லா பாத்து நில்லுமா பாத்து நில்லுமானுவாங்க அந்த மாறி ஆளு நானு
அந்த ஃபோன் வந்துட்டு டக்குன்னு வந்ததுமே சரி பாத்துட்டு ஏற் இருக்காது நா போன வாரம் நா பேசல போன வாரம் எங்க வீட்ல கெஸ்ட் எல்லா வந்துருந்தாங்களா அதனால என்னால பேச முடியல ஆனா இல்ல அது அப்டியே போயிடுச்சு இந்த வாரம் புல்லாவுமே நா பேசல சும்மா வாட்ஸ் அப்ல வந்து சேட் பண்ண அப்றோ வெள்ளிக்கிழம எப்பயுமே வந்துட்டு இனிமே சின்ராச கைலயே புடிக்க முடியாது அப் அப்டின் நா எப்மே எல்லா வெள்ளி கிழமையு ஒரு மெசேஜ் அனுப்புவே ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் இல்ல
ம் ம்
அந்த லீவ வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவா எப்டின்னா வீட்டு வாசலு கூட வர மாட்டா
ம் பெட்ரூம்லே
இந்த வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட்ல எங்க கூப்டாலு வரமாட்டா ஒருவேள ஆபீஸா இருந்துச்சுன்னா நா லீவ் போட்டுட்டு கூட வரே ஆனா என்னால சாட்டடே சண்டே நா வரமாட்டே நா வீட் ட்லயே தா இருப்பே எனக்கு புடிக்காது அப்டின்றுவா
ஆ
இந்த மாரி பிறவியெல்லா வச்சிட்டு என்ன பண்றதுன் சொல்லிட்டு நா என்ன பண்ணுவ மேக்சிமம் ஆபிஸ் இருக்கற அன்னைக்கு போய்ட்டு பர்மிஷன் போட்டுட்டு வருவா அவ நாங்க வெள்ள அப்டிதா
ம்
தேட்டருக்கு போய் தா ஆகணு அப்டின்ற மாறி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா செரி வந்து தொலையிற அப்டின் பல்ல கடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அவ்ளோ திட்டு திட்டிட்டு வருவா திடீருனு காலைலயே அது தா எப்மே ஈவ்னிங் பேசுவோ ஒரு சிக் ஓ கிளாக் மேல தா நா கால் பண்ணுவோ அவளு சிக்ஸ் ஓ கிளாக் மேல தா ப்ரீயாயிட்டு கால் பண்ணுவா
ம்
இப்டிதா இதெல்லா கால்ல நா புது யோச்சிட்ருக்கே இந்த மாரி இருக்கு உயிரோட போன வாரோ வேற நம்ம பேசல என்ன நடந்தாலு தெரியில
ம்
அப்டின்னு அத யோச்சிட்ருக்க திடீர்னு கால் வருது அவகிட் டேந்த் அவுங்க அம்மா நம்பர்லருந்து கால் வருது சேப்பான ஆள் அவ அவ நம்பர் ஆண்ல இருந்தா அவ கொஞ்ச அப்டிதா அவுங்க அம்மா நம்பர்லந்து கால் பண்றாயே ஏன்டீ அப்டின்ற ஓடனே கால்லந்து ஆபீஸ்ல இந்து வேற கால் பண்ணி அத பண்ணு இத பண்ணுட்டுருக்காய்ங்க அதனால தா ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டே அதனாலதா உனக்கு செரி பேசனுன் தோனுச்சி அதனாலதா அம்மா நம்பர்லருந்து கூப்ட்டே
ம்
அ விசித்திர பிறவியேன் நெனச்சிக்கிட்டு சோ நா உ மேல ஒரு பெரிய நம்பிக்க வச்சிருப்பாய்ங்க
ம்
இப்ப மத்தவங்களுக்கு கால் பண் இப்ப என்னனா இப்போ அவளுடைய ஆபீசருக்கு கால் பண்ணா அந்த அம்மா நா ஃபோன் சுவிச் ஆப்ல வச்சிருக்கே எனக்கு கால் போலன் நீ சொல்லிருன் இவகிட்ட சொல்லிட்டாங்க
ம் ம்
இவ இவ் இவ என்னடானா இப்ப வந்துட்டு அத் அத அவுங்க அத அந்த மேடம் ஆபிசர் கிட்ட சொல்லுவாங்களா இப்ப நா ஃபோன் பண்றதுனால எ கிட்ட சொன்னாங்க அது ஆபிஸர்ட சொல்ல முடியுமா அப்டின் அவ நம்மகிட்ட ஏறுவா அத யாருகிட்ட ஏறனு நீ அத எ கிட்ட ஏறக்கூடாதா ஆமா அப்புற எங்கிட்ட தான சொல்றாங்க அப்புற நா யார்ட்ட சொல்ல முடியுனு ஏன்ட கத்துவா எப்டி னா இப்ப யாராவது அவளு திட்னாங்கனா அவளுக்கு யாரையாவது திட்டனு அதுக்கு பலி ஆடு நாந்தா அந்த மாதிரி கேஸ் அது புரியிதா அவளுக்கு அது எப்டின்னு
தம்பிய போட்டு அடிப்பே எனக்கு கோவ வந்ததுனா
அதா
ம்
இப்போ அ நிஜம் சொல்ல போனா நானுமே அவள மாரி சில டைம்ல யோச் சிரிக்க எப்டின்னா ஒரு வாட்டி நானு அப்பாவு வந்துட்டு எங்கேயோ வெள்ல போனோ அப்ப ஏதோ ஒரு விஷியோ நா சொல்ற அவுங்க ஆர்கியூ பண்ணிட்ருக்காங்க இல்லம்மா அது த யாரு அப்டி இல்லமா நா சொல்றது அதப் புரிஞ்சுக்கவே இல்ல அவுங்க எனக்கு கோவோ வந்துடுச்சு எனக்கு வந்து அப்ஸடியே சுல்லுனு ஏறிடுச்சு மண்டிக்கு
ம்
நா என்ன பண்ற எனக்கு போன்ட்ட பேசிய ஆனும் நா உனக்கு கால் பண்ற ஃபோன் எடுக்கல எனக்கா நல்ல ஏறிடுச்சு சரிட்டு மறுபடியு கால் பண் து நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோ பஸ்ல எல்லா இப்ப ஃபோன் அடிக்குது பஸ்ல போயிட்ருக்கப்ப நீ தூங்கிட்டே இருந்தாலு கால் கால் வருதுன்னு நீ முழிப்பல்ல
ஆமா
அ பே அப்டின்னுட்டு அவ மறுபடியு தூங்க ஆரம்பிச்சிருவா ஃபோன ம மதிக்கவே மாட்டா அவ
அய்யயோ அ
அந்த மாரியான கேஸ் அது
ம்
அதா சரியான கடுப்பு எனக்கு நானா அந்த கோவமே எனக்கு மறந்து போச்சு கொஞ்ச நேரோ அப்புறோ நா எதுக்காக கோவ பட்டான்றதும் மறந்துடுச்சு கோவமும் போயிடுச்சு அதுக்கப்புறோ கால் பண்றா இப்பதா வீட்டுக்கு போ போற அப்டின்னு
ம்
அவ எப் எப்பெல்லா தெரியுமா ஸ்டேபிளா இருப்பா அந்த பஸ்ச உட்டு எறங்குறப்ப அடுத்த பஸுக்கு ஏர்றப்ப அவ வீடு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சோ கொஞ்சோ தூரோ கூட்டிட்டு வரணு வண்டியில தா போனும் அதுக்கு
ம் ம்
அவ தம்பி கூப்ட வருவா அந்த டைம்ல எனக்கு கால் பண்ணுவா பார
அப்பதான கொஞ்ச நேரோ பேச முடியு
அது தா இப்ப நா வீட்டு போன சாப்ட்டு தூங்கிடுவ அப்பறோ உன்னால என்ட்ட உன்னால பேச முடியாது இது ஒரு ரீசனா சொல்றா அப்ப என்ன ஜென்மோ நீயெல்லான்ற மாரி இருக்கு அப்படிப்பட்டது காலையிலே கால் பண்ணது சரியான ஷாக் எனக்கே நீய் எப்பட்றா இவ்லோகாலைலே வாய்ப்பே இல்லையே இவ்ளோ கால்ல நாங்க பேசுனதே இல்ல
ம் ம்
ஒரு நாள அவுங்க வீட்டுக்கு போற ஆ இன்னிக்கு நா சிக்க அதா சொல்றனே சிக்கன் வாங்கணு அப்டின் சொல்ட்டு அதுக்கப்புறோ போனா கூட்டம்மாயிடு ம் அனால போன
அப்பனா ஒரு எட்டு மணிக்கு எழுந்துட்ருப்பீங்களா
எட்டு ஆ எட்டு மணி எட்டு மணிக்குல ஒன்பது மணிக்கு ஏயின்ச்ச ஆ ஏமா எட்டு மணிக்கு தா எந்துருச்ச அவகிட்டே நா ஒரு ஒரு மண் நேரோ பேசுன அதுக்கப்றோ கடைக்கு போய் ஒரு அர மண்நேரோ வெயிட் பண்ண
ம்
அதுக்கப்றோ தா வந்த நானு எங்க வீட்ல சண்டேனா வந்து கொஞ்சோ ஸ்பெஷலா இருக்கணுன் எங்க அம்மா வெஜிடேரியனா அதனால எங்க அம்மாக்கு எங்க இருந்தாலு கவலப்பட மாட்டாங்க அதனால அவுங்களுக்கு எ தங்கச்சி ஏதாச்சு ஸ்பெஷலா செஞ்சு குடுப்பா
ம் ம்
ந நேத்தி வந்துட்டு நாதா வந்து அதா கொஞ்சம கஷ்டமான விஷ் சாதுவாயிடுமே வேஸ் பண்ண வேஸ் வேஸ்ட் ஆயிடுல்ல காச போட்டு கஷ்டப்பட்டு வாங்கி அத எதுக்கு வேஸ்ட் பண்ணனு இப்போ அது வெஜிடேரியனா இருந்தா எங்க அம்மா கூட சாப்ட்டு முடிச்சிருவாங்க எ புள்ள செஞ்சதுன்னு
ம்
எ தங்கச்சியோ எங்க அப்பாவோ தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கண் எதுர்லியே கை கழுவுறாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு அதனால வந்துட்டு நம்ம அதுல இன்வால்வ் ஆகுறது கெடையாது
கரெக்ட்டு கரெக்ட்டு வேஸ்ட் ஆறதுக்கு நல்லா செய் தெரிஞ்சவங்கலே செய்யலா கர்டுதா ம்
இதே வெஜிடேரியன தா எங்கம்மா வந்துட்டு நல்லா சா
சண்டே கூட சாப்ட மாட்டாங்களா சண்டே கூட சாப்ட மாட்டாங்களா
எங்கம்மா ப்யூர் வெஜிடேரியன் ப்யுர் வெஜிடேரியனுக்கு சண்டே என்ன மண்டே என்ன
அப்ப நீங்க மட்டு எப்டி வெஜ் நான்வெஜ்ல்லா சாப்பிறீங்க
நா சாப்புடுவே எங்கம்மா ஃபேமிலி தா வெஜ்ஜு
அ உங்கப்பா ஃபேமிலில்லா நான்வெஜ்ஜா
ஆமா அதுக்கு இதுக்கு சம்பந்த கெடையாது
அப்போ நீங்க ரெண்டு பேருமே உங்கீட்ல யாருமே வெஜ் சாப்பல உங்கம்மா மட்டுந்தா
எங்கம்மா மட்டுந்தா வெஜ்ஜி அதனால தா வாரத்துல ஆறு நாள் வெஜ்ஜி ஒரு நாள் தான நான் வெஜ்ஜி அது கூட கஷ்டமா
அய்யோ அப்ப மீன் கொழம்புலா வைக்கிறது ரேரா
சண்டேமோ
ஆ ஆ அது வாச்சு அவங்க வைப்பாங்களா நீங்க தா வெப்பீங்களா
என்னடா என்ன நீ ஒரு பொருளாவே இந்த எடத்துல எடுத்துக்க கூடாது நீங்கன்ற வார் த்தய வந்துட்டு எங்கட்ட நீ கட் பண்ணிடணு ஆ அவுங்க செய்வாங்க
ஆ ஆ
அவங்க வந்துட்டு அவ் ஆ அவளுக்கு மீன் கொழம்பு வைக்க தெரியாது
ஆ
பிரியாணிலா நல்லா பண்ணுவா எறா பிரியாணி மட்டன் பிரியாணி அதல்லா நல்லா பண்ணுவா அது எதுவுமே எனக்கு புடிக்காது நா சிக் நா சிக்கன் மட்டுந்தா சாப்புடுவே
ம்
எனக்கு வேற எதுமே புடிக்காது நான்வெஜ்ல வேற வழியே இல்லாம எனக் யாவது அ சாப்டுதா ஆவணுமா அப்டின்னா எறா கொழம்பு சாப்டுவே
ம்
எக்கு வந்துட்டு எப்பயுமே சாப்டாது
ம் ம்
அ எக்குல வந்துட்டு அந்த மஞ் சள் எனக்கு புடிக்காது ஒயிட்டு மட்டுதா நா ஆ ஒயிட்டு மட்டுதா நா சாப்டுவே
ம் ம் சில பேர்லா அப்டியே அத கொழச்சி அடிப்பாங்க அடி சாப்பாடுல போட்டு
எங்கக்கா பொண்ணு எங்க பக்கத்துல எங்க பெரியப்பா பொ பெரியப்பா பொண்ணு கா இருக்காங்க அவங்க பொண்ணு என்னா பண்ணுவோ அந்த யெல்ளோ இருக்குல்ல அந்த யெல்ளோல கொழம்ப ஊத்தி
இது
சாப்புட்றப்ப எனக்கு அப்டியே பத்திக்கிட்டு வரு ஏய் ஏஞ்சு அங்க போடி
நைட் கால் பண்ணவா
ஆ சரிடா ம்
ம்